ஹலோ ப்ரோ
ப்ரோ சொல்லு ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ சும்மாதா ப்ரோ இருக்கே நீங்க
சும்மா தா ப்ரோ
சாப்ட்டீங்களா ப்ரோ
அ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே ப்ரோ
சாப்டீங்களா
ம் ம்
ம் என்ன பண்றீங்க
சொல் இல்லங் ப்ரோ காலேஜ் ப்ரோ
காலேஜா
ம் நீங்க
நானு காலேஜ்தா ப்ரோ இப்ப இன்னிக்குதா ஃப்ஸ்ட் இயர்
இந்த இயர் ஃபஸ்ட் இயரா
ஆமா நீங்க
ஃபைனல் இயர் ப்ரோ
ஃபைனல் இயரா செரிப்பா செரி செ
ம் ம்
எந்த எந்த ஒரு
சென்னை
சென்னை ஓகே
நீங்க
நாங்க அப்டியே ஆப்போசிட்டா கீழ கன்யாகுமரி
அப்டியா
ஆமா எங்க ஊருக்கு வந்திருக்குறீங்ளா
வந்தே ப்ரோ இந்த மாசோ அ ப்ரோ போன மாசோ வந்தே ப்ரோ
அப்புடியா
ஆ
எப்டி ப்ரோ இருந்துச்சு ஆ நா ஐ பி எல் டைம் வந்தே
ஐ பி எல் டைமா மேட்ச் பாக்க வந்தீங்களா
ஆ இந்த வர்ஷோ இந்த வர்ஷோ பாக்க வர்ல போன வர்ஷோ பாக்க வந்தே இந்த வர்ஷோ அந்த டைம் வந்துட்டு போய்ட்டே போன வர்ஷோ மேச்சு பாத்தே
ம் ம்
இந்த வர்ஷோ எனக்கு டோணி எறங்கல்ல அதனால வர்ல
அப்டியாகுது
ஆமா கடைசி வரை ஆ போனாட்டி பாத்தே எஸ் ஆர் எச் மேச்சு ஆமா நீங்க ஐ பீ எல் நல்லா பாப்பீங்களா ஆமா நீங்க நல்லா ஐ பீ எல் பாப்பீங்களா ஆ
எல்லா மேச்சு பாப்பே
எல்லா மேச்சு அப்புன்னா அவுங்களுக்கு இந்த மேட்ச் ஞாபகோ இருக்கும்மே அது என்னதா அந்த கேட்ச ஆஃப் த சீசன் குடுத்தாங்களே இல்ல போன வர்ஷத்துக்கு முந்தன வர்ஷோதா அந்த மேட்ச்தா நா போன குஷால் மண்டிச் கேட்ச ஆஃப் த சீரீஸ் ஒன்னு டைவடிச்சு புடிச்சது
ஆமா ஆமா ஓ அந்த மேச்சா ஓகே ஓகே ஓகே சம்ம கேச்சு ப்ரோ அது
ஆ செம கேச்சுல
ம் ம் லாங் ஆஃப்ல
ஆமா ஆமா எனக்கு ஸ்டேண்டிங் கீழ ப்ரோ அதுவு சூப்பரா இருந்துச்சு எ ஸ்டாண்டுக்கு அப்டியே கீழ அதுனாலதா எ நா உக்கார்ந்துருந்த ஸ்டாண்டுக்கே கீழ அப்டியே கேச்சு
அப்டியா ஆமா ஆமா நல்ல எவளோ டிக்கெட்டு
டிக்கெட் எனக்கு ரெண்டு டிக்கெட்டு எங்களுக்கு ஃபை கே ஆச்சு ப்ரோ
அப்டியா பிளாக்லயா
ஆ இல்ல தெரிஞ்சண்ணே எடுத்தந்தாங்க கேட்டே அவுங்க அடிக்கடி போறவங்க
ஆ ஹா
அவுங்க எடுத்தந்தாங்க
இன்னிக் ட்ரெயின்ல வந்தீங்ளா
ஆமாமா நா இங்கருந்து அங்க ட்ரெயின்
எவ்ள் நேரோ ஆச்சு
ஆ இங்கெருந்து ம் இல்ல ஃப இங்கெருந்து வரும்போது ட்ரெயின் பஸ்ல வந்தே அப்றோ அங்கெருந்து வரும்போது ட்ரெயின்ல வந்தே இங்கெருந்து பஸ்ல ஒரு எயிட் ஓ கிளாக் போல கெளம்புனே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் போல அங்க கொண்டு வுட்டுச்சி எதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் உண்டு அங்க
கிளாம்பாக்கம்
இல்ல இன்னொன்னு
கோயம்பேடா
ஆ கோயம்பேட்ல வுட்டுச்சி
ஆ
அப்றோ அங்கருந்து ஆட்டோ புடிச்சி எங்க சித்தி வீட்டுக்கு போய்ட்டு
ஆ ஹா
அங்கருந்த அன்னக்கி ஈவ்னிங்கே எனக்கு மேட்ச் இருந்துச்சி
என்ன மேட்ச்சு
அதே அதே அந்த மேட்ச்சு தா பாக்க போறதுக்கு அப்டியே பாத்துட்டு ஒரு வாரோ அங்க ஸ்டே பண்ட்டு அப்டி பைய வந்தே ப்ரோ
அப்டியா ப்ரோ
ம் நீங்க இங்க வந்தப்ப எப்டி வந்தீங்க
தெரில
நீங்க கன்னியாகுமரி வரப்ப எப்டி வந்தீங்க
நாங்க வேன்ல வந்தோ ப்ரோ
வேனா டூர டூர் வந்தீங்ளோ
ஆமாமா கேர்ளா போய்ட்டு அப்டே வந்தோ
ஆ எப்டி இருந்துச்சு எங்க ஊர்
ம் நாங்க எங்க ப்ரோ பீச்சு மட்டுந்தான ப்ரோ பாத்தோ
கன்னியாகுமரி பீச் மட்டுந்தா போனீங்ளா அப்பிடியா இது
இதுதா சன்செட்டு புரில கண்ணாடி பாதையா அதா அது எங்க பசங்க யாரு வர்லன் சொன்னனால போல
ஓ சேரி சேரி ஆனா போயிருந்தா ஒர்த்தான ஆனா வெயிட் பண்ணி போனு ரொம்ப
ம் ம் ம்
ஆமா
ஆ பாத்தே
ம் ம்
நல்லாதாரு நல்லாதாருந்தது
ஆ ஒன்டே மட்டு வந்துட்டு போனீங்களோ ம் செரி செரி
நீங்க பக்கத்துல வாசல்லியே உக்காந்து பீஸ் பாக்க முடியுமா
எனக்கு வந்து சிக்ஸ் கிலோமீட்ரு சிக்ஸ் கிலோமீட்டர் இங்க இருந்து கன்னியாகுமரி பீச் பீச்கு சிக்ஸ் கிலோமீட்டர் வரு கொஞ்சோ உள்ள இங்க தள்ளி ஆமா நீங்க சென்னைல எங்க நீங்க சென்னைல எங்க
சென்னையில அம்பத்தூர் ப்ரோ
அம்பத்தூரா செரி செரி
தெரிம்மா
ம் தெர்ல நா வந்ததே இந்த ஊருன தெர்ல ப்ரோ எனக்கு எனக்கு கரெக்டா நீங் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டென் மினிட்ஸ்ல கொண்டு ஒட்டிச்சி ஆட்டோ அது மட்டு தெரியு ஆனா எந்த ஊருன் தெர்ல
அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்து ஒரு இருவது நிம்ஷோ போனா எங் வீடு
ஓ அவ்ளோந்தான அப்னா உங்களுக்கு அப்னா எனக்கு டென் மினிட்ஸ் அப்னா பக்கம் பக்கம் தா நெனைக்கிறே எனக் தெரிஞ்சு
ஆமா
ஆ
பைக்ல போனா ஒரு அதா டுவெண்டி மினிட்ஸ் ஆ டுவெண்டி மினிட்ஸ் ஃபிப்டி மினிட்ஸ் ஆகு
ஆ
வேல இருக்குனா போனா கொஞ் லேட்டாகு நீங்க போ
ஆ
எப்டி இருந்தது சென்னை
ஆ சென்னை நல்லா இந்துச்சு சென்னை எவ்ளோ டிராஃபிக்கா இருக்குது மெட்ரோ சூப்பரா இருந்து சின்ன மெட்ரோ பஸ்ட் அங்க தா போனே சூப்பரா இருந்துச்சு ஆமா
அப்பறோ என்னலா பாத்திங் பீச் போனீங்களா மெரினா போனிங்கலா
ஆஹ்ஹ மெரினா பல்ல ப்ரோ ஆசப்பட்டது அதுதா லாஸ்ட்டா அது மட்டு போல எனக்
பக்கத்துலே தான ப்ரோ இருந்ச்சு
உனக்கு அங்க போ மட்டு டைம் கெடைக்கலனே சித்தியு நானு தா அங்க இருந்தோ
ம் ம்
அவ வந்து ஒர்க் விஷயமா வெளிய போயிருந்தாளா அவ ஒர்கே ஃபுல்லா
பேச்சு மேட்சு வந்து நா மேட்சு பாக்கற அப்டின் போயிட்டு வந்தற நானு
அது மேட்ச் வந்து முடியிறதுக்கு நைட்டு டுவெல் ஒ கிளாக் வீட்டுக்கு வரும்போது நாங்க
ஆமா ஆமா ஏ
ஆம் ஆமா நல்ல லேட் ஆயிச்சு வீட்டுக்கு வர
அது பரவால்ல பீச் பாத்துட்டு வந்துருவல்ல
ஆமா பக்கத்துலதா இருக்கு இருந்தாலு எங்களுக்கு அன்னிக்கு ரூம் கீய தொலச்சுட்டோ நாங்க அப்றோ நாங்க நைட்டு போய் வீ நானு எ சித்தியு மட் ட்டுந்தா ரெண்டு பேருதா அப்றோ என்ன வீட்ட பூட்ட ஒடச்சிருக்கனு நைட்டு இருந்து
மா உ க்கு
இல்ல இல்ல எனக்காண்டி வந்தது ஆமா ஆமா நா ஆசைப்பட்டே எ பர்த்டே ஃகிப்ட்டுன் சொல்லி என்னை கூட்டு போனாரு
அப்படியா
ஆமா
டெடிபியர் ஸ்டைல்ல
ம்
ஆ நெக்ஸ்ட் ப்ரோ இன்னா ப்ரோ எப்டி ப்ரோ போது
என்னது லைஃபா காலேஜே இன்னத்த ஓப்பன் ஆகல
ம் ம்
இன்னு ஒன் மந்த் ஆகு
அப்டியா
ஆமா நீங்க என்ன என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க நா வந்து சிவில் இன்ஜினியரிங்
ம் அப்டியா போட்டீங்ளா க கவுன்சிலிங் போட்டீங்களா
தேர்டின்த்து ரேங்க் லிஸ்ட் வருது
அப்டியா
ஆமா
எவ்ளோ மார்க் எடுத்தீங்க டுவல்த்ல
நா கொறவுதா ஃபோர்டொன்டி
ம் ம் ம்
கெடைக்கும் நீஙகளு அவ்ளோதானா
ம்
எவ்ளோ கரெக்டா எக்ஸாக்ட்டா
கரெக்ட் ஃபோர்டொன்டி
ஒர் செரி செரி
மேக்ஸ் பயாலஜி குரூப்பா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல ஸ்கூல்ல
ஆர்ட்ஸ் தா காமர்ஸ்
காமர்ஸா ஆ செர் செரி
ம்
ஆமா ப்ரோ காமஸ் எடுத்தாலே போது
காமஸ் எடுத்தா என்ன ப்ரோ போது
ஜாலிய என்ஜாய் பண்ணிட்லா லவந்த்து டுவல்த்து
எல்லா கஷ்ட தா ப்ரோ பச்சாதா பாஸ் ஆவ முடியு
அனா எல்லாமே படிச்சாதா ப்ரோ பாஸ் ஆவ முடியு எந்த குரூப்பு ஈஸி கெடையாது அவங்கவுங்க குரூப்ல இருக்கவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு கஷ்டதா
பண்றதே அது உ நா இது கம்பேர் பண்றப்போ இது ஈஸி தா ஆர்ட்சு
மேக்ஸ் பெய்ல்
ம்க்கு ஆமா பயோமேக்ஸ் அண்ட் காம்ப்லஸ் எக்சோ தெரி‌ அதுல என்னா பெனிபிட்னா பதினெஞ்சு சூஸ் எடுத்தா பாஸு
ஆமா மா
அதா பெனிபிட்டே ஈழம்
நம் எழுதணு டொன்டிஃபை மார்க்குக் எழுதணு டென் மார்க் இன்டர்னல் போட்டாதா பாஸு
அது வந்து விழுந்துரு எப்பமே.
ஆமா. அது எப்டியு கன்ஃபார்ம் போட்ருவாங்க. இருந்தாலு அந்த டுவெண்டிஃபை மார்க் நம்ம தான் படிச்சு எடுக்கணு. இவங்களுக்கு அப்டி இல்ல. ஃபிஃப்டின் மார்க்கு சூஸு
ஆமா டென் மார்க் எடுத்தா போது பாஸு, நம்ம டுவன்ட்டி ஃபைவ் எடுக்கணு இன்னு சொல்லு ப்ரோ
என்ன சொல்ற என்ன சாப்ட்டீங்க
ஏ, பிஸ்மில்லா பா சாப்ட்டே ப்ரோ.
ஆ
சாம்பார் சாதம்.
சாம்பார் சாதம் ஒகே ஒகே நா ஹோட்டல் வெச்சிருக்கோ ப்ரோ நாங்க. இங்க அதுனால ஹோட்டல்ல சாப்ட்டோ ஒரு தோச சாப் அ ஆமா நாங்க தங் அ மீடியமா இருக்கு ப்ரோ ரைஸ்ஸீ எல்லா உண்டு. ரைஸ்ஸு, பரோட்டா, சூப்பு எல்லாமே இருக்கு
ஒரு நாளைக்கு ஒரு டென்கே வாச்சு சேல் ஆகுமா?
ஆ டென் கே இல்ல ப்ரோ செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ்.
பிராஃபிட்டா?
ஆ ப்ரோ பிராபிட்னு கையில நிக்கிறது ஃபோர் நிக்கு ப்ரோ அப்புறொ கடைக்கு. கடைல வேல பாக்கறவங்களுக்கு டூ போக டூ கைல நிக்கு அவ்ளோதா
பரவால்ல ப்ரோ அது இருந்தா போது
ஆமா இப்போதைக்கு இல்ல நாங்க கம்மிதா நட அப்புற எக்ஸ்ட்ரா ஒரு நாள்ல மட்டு எழுந்துடுவாங்க.
ஆ ஆ
அப்டி, பாக்கும் போது எப்போ வருவாங் தோணு
ம் ம், நா எப்டி சொல்றது நீயொட. உங்களோட டெஸ்ட், அப்டியே கண்டினியூஸா கொடுத்தாலே போது ப்ரோ.
ஆமா ப்ரோ சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸா இருக்குது ஹோட்டல்.
அப்டியா?
ஆமாம்.
பரவால்ல ப்ரோ பரவால்ல
ம். நீங்க என்ன ஏதா சைட்ல ஏதா பிசினஸ் பண்றீங்களா என்ன?
இல்ல இன்னு பண்ணல ப்ரோ இப்பதா படிக்கிறல படிச்சுட்டு தா பாக்கணு இனிமேட்டு எது ஃபோட்டோகிராஃப்.
ஆ போட்டா வெ வெ வெட்டிங்க ஷூட் போவே
அ அ ஆ
அப்ற அப்டியே கேட்டரிங் வச்சிருக்குறே ஓனா கேட்டரிங் வச்சிருக்க
நீங்களா
ஆமா ஆமா
பால் பீச்சி குடுப்பீங்களா
இல்ல இல்ல ப்ரோ நானே வச்சு நானே நடச்சு நானு இது பண்றது
ம் ம் ம்
ஜெர்சி எல்லாமே என்ட்ட உண்டு.
புரில
ஜெர்சி தனியா அதுக்குன்னா உள்ள போயிரிச்சு.
அ அதுக்கு எப்டி ப்ரோ அதுக்கு இதுல்லா
அ அதுக்கு. அமௌண்ட் வந்து ஒரு ஆள்க்கு நம்ம நானூத்தம்பதுக்கு குடுக்கணு ப்ரோ ஆனா நானூறு வாச்சு குடுக்கறது. அந்த அம்பது ரூபா ஒரு ஆள்ட இருந்து லாபொ
ஆ ஓகே ஓகே.
எல்லா எடமே அதேதா இங்க எங்க சரௌண்டிங் ஃபுல்லாவே அப்டிதா நடக்குது
அப்டியா
ஆ ஆமா நீங்க எப்டி அங்க கேட்டிரிங் போவீங்களா
இந்த வந்து முன்னூத்தி அம்பது தா ப்ரோ தரானுங்க
சென்னையில அவ்ளோதா தராய்ங்களா
சென்னையில அதிகமா தருவாங்க நாங்க கொஞ்ச சென்னைக்கு கொஞ்சோ எப்டி சொல்றது கொஞ்ச உள்ளற இருக்குறோ
ஓ சரி சரி
அது சென்னையில வந்து பெரிய பெரிய இது வந்ததுன்னா வரு
ஆ ஆமா ஃபவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரு கேள்வி
தெரியு ஆமா ஆ
அதா கேட்டே உங்களுக்கு சி இல்ல நா நெறைய எடத்துல இன்னு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிப்டி தா குடுக்குறாங்க ஆனா இங்க இருந்து எங்க எங்க ஊர்லதா இப்பதா ரீசெண்டா தா ஏறிடுச்சு ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கு நா ஏறி
ஆ ச சரி நா கால் பண்ட்டுமா அப்பற நெக்ஸ்ட் டே நம்பர் அனுப்ச்சி விடு